ஹலோ
ஆ
கேக்குதா
கேக்குது கேக்குது
சொல்லுங்க என்ன ஆன்சர்
ம் காத்தையு அள்ள முடியாது கிள்ளவு முடியாது
ம் ஆனா இத நல்லா போட்டு கிள்ளலா ஆனா அதுக்கு வலிக்கோ ஆனா உன்னால அள்ளதா முடியாது ஆமா அள்ளதா முடியாது
தூக்க முடியுமா அப்ப கொழந்த டாஹூ ஹேட்டு
சொல்லி சொல்லி சீர சொல்லு
எ பஸ் எல்லாத்தயு அள்ள முடியு
சேரி சொல்லிர்றே
ம்
நீ சதய பிச்சி தா தின்ன முடியு
ஏ நா அத ஃபர்ஸ்ட்டே சொன்னனே சதய கன்னோ கால் கை அப்டின்னு
கன்னோன் சொன்ன சத சொன்னியா
ஏ ஓடா சத்
கின் கின்னு கின் கா சதன்னா கால் கைலா சத கெடையாது ஸ்கின் ஸ்கின் தா சத கால்னா கால் கைனா கை சதனா கின்னா கின்னுன் நீ சொல்னோ
ஸ்கின்னுன்னா அப்ப நம்ம கோழி ஸ்கின்னுக் கூட தா சாப்புறோ கோழி ஆடு
அ நீ ஸ்கின் சொன்னா எதுவென்னாலு எத்துக்லா ஏன்னா அது வலிக்கோல்ல
இ ஓடே சேர் இரு கிள்ளவு முடியாது அல்லவு முடியாது
என்னதா
ம்
அஜ்ஜ காத்து
அதா காத்து ஏன்னா நா முன்னாடியே சொல்ட்ட அதா காத்து ம்
சேரி நா ஒரு கேள்வி கேக்குற
கேல்லு
இபோ நா ஒரு ஆயிர்பா ஓங்கிட்ட குடுக்குறே ஓகேவா என்னடி
குடு
ஆயிர்பா குடுக்கறே
ம்
அது கூட ஒரு தொள்ளாயிர்பாவு குடுக்றே
ம்
அது கூட இன்னொரு ஐநூறுபாவு குடுக்கறே ஓகேவா இப்போ அது கூட இன்னு ஒரு ஆயர்த்தி ஆநூற்வா குடுத்துக்றே
ஓகேவா
ம்
அதுல இப்போ ஐநூத்தி தொண்ணூத்தி ஒம்போரா மைனஸ் பண்ணிட்ட
ம் ம் சொல்லு
இரு இருமா ஆறூத்தி எண்பத்தி ஒம்போது வா குடுக்குறே
ம்
இப்போ ஒ கைல எவ்வளோ இருக்கு
இரு இரு இ லாஸ்ட்டா எவ்ளோ மைனஸ் பண்ற ஆற்நூத்தி ஹலோ
ஆ டோன்ல மைனஸ் இல்ல
ஹல்லோ
இப்போ ஓ கைல எவ்ளோ இருக்கு
லாஸ்ட்டா எவ்ளோ மைனஸ் பண்ற ஆறுநூத்தி
ஏய் நீ கணக்கு தானா போட்க்குணுகிற எதுலியோ
எதுலயு இல்ல லூசு நா என்ன பண்ண போறே ஏன்ட்ட இருக்கது ஒரே ஃபோ மொபைலு லாஸ்ட்டா என்னம்பர் சொன்னே ஆர்நூத்தி சொல்லு நா இதுவரிக்கு கால்குலேட் பண்ட்ட மைண்ட் கால்குலேட் பண்ட்ட ரெண்டாயிரத் தி நானுத்தொர்பா இருக்குது ஆர்நூத்தி எண்பத்தி
ஒம்போருபா
லாஸ்டா ஆயிர்த் ஆறுநூத்தி எண்பத்தி ஒம்போதா ம் அப்ப வந்து ஆயிரத்தி எட்நூறு எட்நூத்தி ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னு
ஏய் நீ ஆட் பண்ணினே வர்ணு நா சொல்ல சொல்ல நீ இன்னா இப்போ வந்து ஆட் பண்ணினுகிற
ஏய் நா எல்லாத்தயு முடிச்சுட்ட ஆட் பண்ணி மைனஸ் பண்ட்ட நானு நீ டோட்டலா சொன்னது த்ரி தௌசனு த்ரீ தௌசண்ட்ல எவ்ளோ சொன்ன த்ரீ நீ சொன்னது வந்து எல்லாத்தயு நீ சொன்ன ஆ ஆட் எல்லாமே த்ரீ தௌசனு மைனஸ் பண்ணது ப ஃபஸ்ட் மைனஸு ரெண்டாது மைனஸ் முடிஞ்சு லாஸ்ட்டா எவ்ளோ இருக்குனா டூ தௌசண்ட் ஃபோர் நாட் ஒன் இருக்கு ஃபோர் ஹண்ட்ரேடன் ஒன் இருக்கு ஏனா லாஸ்ட்டா ஃபைவ் நைன்ட்டி நைன் மைனஸ் பண்ண சொன்ன அப்டினா ஃபோர் நாட் ஒன் இருக்கு ஃபோர் நாட் ஒன்ல அதுனால்தா க லாஸ்ட் அமௌன்ட்டு எவ்ளோனு கேட்ட டூ தௌசண்ட் ஃபோர் நாட் ஒன் இருக்கு அதுலதா அதனால எவ்ளன்னு கேட்ட இப்ப அது சிக்ஸ் ஹண்ட்ரட் போய்ச்சுன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் எய்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட்டி ஒன் இருக்கு தௌசண்ட் எயிட்டி ஒ ஒன்ன ஓரமா வெச்சுரு எது மைனஸ் பண் நீ மைனஸ்தா பண்ண சொன்ன ஃபஸ்ட்டு மூணாயிர கழிச்சுட்டு அதுல எதுல எதுல எதுலன் சொன்னா கழிக்க சொன்னா கரெக்ட்டா எது மைனஸ் பண்ணு சரி நீ இரே பாத்துலு சொல்
ஒண்ணு மட்டுந்தா ஒண்ணு மட்டுந்தா கழிக்க சொன்னே நீ அப்ப நீ இது வலியா ஆட் பண்ணவே இல்ல அது ஒண்ணு மட் ஆமா அது ஒண்ணு மட்டு கழிக்க சொன்ன மத்தபடி எதுமே கழிக்கவே சொல்ல நா கூட்டதா சொன்ன கூட்டுன் சொல்ட்டுதா சொன்ன இத லாஸ்ட்டா
என் காதுல கல் மைனஸ்தா விழுந்துச்சு அதனாலதா கழிக்கிறன்தா விழுந்துச்சு அதனால்தா நா கழிச்சே என்னா நாந்தா அவுள் நா வந்து நீ சொ நா கண்ண மூடிடுவே நா கண்ண மூடி கால்குலேட் பண்ணினிருக்க நானு ஆ எ காதுல கழிக்கதா விழுந்துது
வே இல்ல பண்ணாலே அது கேம் வராது
இப்ப எ ஆ அது என்ன சிக்ஸ் ஹண்ட்ரடா சிக்ஸு ஆ டூ தௌசண்ட் டூ செவன்ட்டி
ஏ இல்ல ஃபோர் தௌசண் நைன்டி
ஃபோர் தௌசண் நைன்டி எப்டி வரு அப்ப நீ எல்லாத்தையு ஆட் பண்ண சொல்லிருக்கனு அப்ப நீ எல்லாத்தையு ஆட் பண்ணி வெச்சிருக்க
ஏய் நா என்னா சொன்ன எல்லாத்தையு கூ கூட்டறதுக்கு தாண்டி எல்லாமே உங்கிட்ட குடுத்துனே தாண்டி வந்த ஆயிருபா குடுத் த அது அதுக்கப்பற தொள்ளாயிருபா குத்தே அப்பற திரும்ப ஐநூறுபா குத்தே நா ஃபை நைன்டி நைன் ஆமா ஃபைவ் நைன்டி நைன் மட்டுந்தா மைனஸு
செரி இரு நா ஃபஸ்ட்லந்து வெ நீ இத நீ சொல்லே நா இப்ப அப்டியே ஓப்பனா வாய தெறந்து நா சொல்றம் பாரு எல்லாத்தையு சொல்லே
ஏ தௌசனா அப்பற உங்கிட்ட நைன் ஹண்ட்ரட் குடுத்த அப்பற ஃபைவ் ஹண்ட்ரட் குடுத்த ஆ எவ்ள ஆச்சு
அதா தௌசண்ட் நைன் தெளசண் நைன் ஹண்ட்ரடு அப்பற டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு
ஆ அப்பற தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் குடுத்த
ஓ இதுலயே டூதெளசண்ட் வந்துச்சு நாந்தா த்ரீ தௌசண்ட் கணக் பண்ட்ட ஃபோர் தௌசண்
ஆ இதுலயு வந்துச்சு அப்பற ஃபைவ் டபுள் நைன் உன்ன மைனஸ் பண்ண சொன்ன திரும்பக் கூட்டிக்கோன் சொல்ட்டு ஆறுநூத்தி எண்பத்தி ஒன்போ ரூபா ஆட் பண்ணிக்க சொன்ன
ஆறுநூத்தி எண்பத்தி ஒன்போ ரூபா ஆ அ ஆட் பண்ணா கூட எழுபது தானே வருது உனக்கு எப்டி தொண்ணூறு வருது
எப்டி உனக்கு எழுவது வரு
இரு ஃபைவ் நைன்டி நைன் மைனஸ் பண்ற ஃபைவ் நைன்டி நைன ஃபோர் தௌசண்ட்ல மைனஸ் பண்ணா எவ்ளோனா இப்போ அந்த ஒன் ஆட் பண்ணா சிக்ஸ் ஹண்ரேட்
த்தி ஒரு ரூபா வரு
நாலாயிரத்தி நானூத்தி ஒரு ரூபா எப்டி வரு மூணாயிரத்தி நானூத்தி ஒரு ரூபா வரு
இரு இரு ஒரு நிமிஷோ இரே
போடு உன்னோட கால்குலேஷன நீயே போடு
நா கரெக்ட்டா தா போட்னு வந்த
சரி கரெக்ட்டா தா சொன்னே நீ கால்குலேஷன் சொல்லு பாக்கலா
நா வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நா உங்கிட்ட சொல்லும் போதே ஃபோர் தௌசண்ட் கிட்ட வந்துருச்சு அப்புறம் மைனஸ் பண்ண சொன்னே
ஆ தௌசண்ட் தௌசண்ட் கிட்ட வந்துச்சு ஆ செரி அததா சொல்லு ஏங் கிட்ட சொல்றத நீ அப்டியே சொல்லு நீ என்ட்ட சொல்றது அப்டியே அதில சொல்லு தௌசனு நைன் ஹண்ட்ரடு ஃபைவ் ஹண்ட்ரடு
பைவ் ஹண்டர் தௌசண்ட் சிக் ஹண்ட்ரடா அது பண்ணும் போதே உனக்கு வந்து கரெக்ட் பௌ ஃபோர் தௌசண்ட் அப்புறம் மைனஸ் வந்து ஃபைவு டபுள் நைன் பண்ணன்னா த்ரீ த்ரீ தௌசண்ட் போர் போர் ஜீரோ ஒன் வரு அ அதுக்கு அப்புறோ பிளஸ் ஆன்சர் உனக் கரெக்டா வந்துச்சா
ஃபோ இது த்ரீ த்ரீ போஃபுரா ஓகேவா த்ரீ போஃபரு அப்புறமா சிக்ஸ் ஹண்ரேட்டா
சீட்ஸ் எயிட்டி நைன் தா சொன்னே
சிக்ஸ் எயிட்டி நைனா சிக்ஸ்டி நைன் தானே
எயிட்டி நைன் தா சொன்னே சிக்ஸ் எயிட்டி நைன் சொன்னே கொன்றுவே
சிக்ஸ்டி நைன்னு சொன்னதுனால தானே செவன்டி தானே வரு செவன்டி செவன் இந்த வாயி இந்த இந்த வாய்ஸு ரெக்கார்ட் பண்ண முடிஞ்ச்சு சீரியஸா சொல்றேன்னு இப்ப இது இ இந்த பழைய இது மாரி ரெக்காடிங் வந்துச்சுன்னா உனக்கு நா பார்வேர்டு பண்ணுவே
சத்தியமா ஃபார்வர்ட் கூட பண்ணு நீ கேட்டு கூட பாரு சிக்ஸ் எயிட்டி நைன் தா சொன்னே
செவன்டி சார் செவன்டி தன்னடாட வருது எங்க இருபது எக்ஸ்ட்ரா வருது
சேம் கரெட்டா ஃபஸ்ர்ட் டைம் கரெக்டா சொல்லும்போ கூட்டிக்கோ சிக்ஸ் எயிட்டி நைன்னு சொல்லிட்டு சொன்னே திரும்பமும் சொன்னே சிக்ஸ் எயிட்டி நைன் சொன்னே
அதா கூட்டிக்கோன்றது சீரியஸா எ காதுல விழுல அதனால தா நா மைனஸ் பண்ணே
ஆ சிக்ஸ் எயிட்டி நைன் தா சொன்னிருக்கு அப்பத்துல இருந்து திரும்பவு இப்போவு சொன்னே பைவ் நைன்டி நைன் மட்டும்தா மைனஸ் பண்ண சொன்னே சிகஸ் எயிட்டி நைன பிளஸ் பண்ண சொன்னனு இப்ப கூட சொல்லினுதா இருக்கே
எங்க ஆன சிக்ஸ் சிக்ஸ்டி நைன் தா வந்துருச்சு ஃபர்ஸ்ட் வாட்டி எயிட்டி நைன் விழுந்த மாரி இருக்கு இப் இப்போ நா மறுபடியே ரீகல்குலேட் பண்றப்போறப்ப சிக்ஸ்டீனு இன்னு ஒரு இருவது அப்புற அதிகமா வருது அப்டின்னுட்டு யோசிக்கிற எங்கிருந்து வருது இருபது அப்ப நைன்டி கரெக்ட் தா வருது நைன்டி தா வருது போர் தௌசண்ட் தா வருது போர் தௌசண்ட் நைன்ட்டி தா வருது ஃபேர் தௌசண்ட் நைன்டி
இதுல வேற மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்காவனா இருந்தா அக்கௌண்ட் வேற பாக்கணு ஐயோ பே
ஆ எ மைண்ட் கால்குலேஷன கணக்கு போடாத மைண்ட் கால்குலேஷன கணக்கு போடாத அவ்ளோதா காலியாய்டுவ
போட்டெனே இப்பதா
ஆமா ஏ நீ அவ்ளோ அழகா சொன்னே நீ அவ்ளோ அழகா சொன்னே நீ கரெக்ட்டா சொல்னு
இல்ல நா எவ் எவ்ளோ சிம்பிளா சிறு விடுகதல்லா நா கேக்ல நா டிப்ஸ் பண்ணில்லா எதுமே கேக்கல நா அப்பிட்லா எதுமே கேக் அப் பிட்லா எதுமே கேக்ல கேக்கவே இல்ல அப்டில்லா எதுமே நா ட்டுவிஸ் பண்ணி ஏய் நா ட்டுவிஸ் பண்ணிலா எதுமே நா கேக்
சீரியஸா எ காதுல கழிக் கழிக்கதா விழுந்துச்
நா வந்து ஃபோர் ரூம் யார் தௌசண்ணு நைன் ஹண்ட்ரட் குடுத்துருக்கே அதுகப்றோ தௌசண்ட் சிக் ஹண்ட்ரட் குடுத்துருக்கே கழிச்சிக்கோ ஃபைவ் டபுள் நைன் சொன்னே திரும்ப அது கூட்டிக்கோ சிக்ஸ் எயிட்டி நைன் சொல்ட்டு சொல்லிட்டே நீ அதுக்கு அப்றோ ஆன்சர் பட்டுன்னு நீ சொல்னு நீ சொல்லவே இல்ல திரும்ப கேல்குலேஷன் தா கேட்டா அப்பவே தெரிசிச்சு அவ்ளோதா நீ விட்டுட்ட முஞ்சிச்சு
நீ என்ட்ட ஃபஸ் ஸ்டார்ட்டிங்கே என்ன சொல்லிருக்கணு நா நா நம்பர் சொல்றே நீ கால்குலேட் பண்ணுண்ணு சொல்ணு
உனக்கு வந்து வச்ச டெஸ்ட்டே அதுதா
நா வந்துல சேரி நீ தௌசண்ட் நீ தௌசண்ட் எப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கு நா பெருசா எடுத்துக்ல என்னடா நம்பர் ஒரு வேல பதில்தா கேக்க போற அப்டின்னுதா அப்றோ பட்டு பட்டுன் தௌசண்ட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அது அதுக்கு அப்றோதா நா எடுத்தே வேல்யூவே
அ
ஆனா லாஸ்ட் டைம் எனக்கு கழிக்கதா வந்துது எ காதுல அவுள்தா நா கூட்டுன்னு வந்துச்சுன்னா கட் நா சொல்லிட்ருப்பே அதனாலதா நாநீ கூட்டு கூட்டு நீ கழிக்க கழிக்கன் சொன்னத்னாலதா நா பட்டுனு அத கழச்சிட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டுதா எ காதுல விழ்ந்துது பேலன்ஸ் நீ சொன்ன எய்ட் டிநைன் எனக்கு அப்டியே டவுன் ஆயிடுச்சு உன வாய்ஸே எனக்கு கேக்கல
மைனஸ் தா சொன்னே ஃபை டபுள் நைன் மைனஸ்தா நா எது மே சொல்லவே இல்ல ஆ சிக்ஸ் எயிட்டி நைன் சிக்ஸ் எயிட்டி நைன் நா வந்
அதா அதுக்கு நா நா என்ன சொன்னே உன்ட சிக்ஸ் ஹண்ட்ரட் கர்ட்டா உன்ட நா சொன்னே சிக் எயிட்டி நைன்னுன்றது எனக்கு திடிர் திடிர்னு உ வாய் லோவ்வாய்டுது நா லோ ஆனதுனால தா என்னது என்னதுன் சொல்லி அத்தன வாட்டி நா கேட்டே சேரிப்போ நம் டைம் தாண்டியே பொயினு இருக்குது வைய்
ஓ
ம்